ஹலோ ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க தோழி கேக்குது நீங்க அப்பறோ ம் நா நல்லா இருக்கே சாப்பிட்டா சாப்பாடு ரெடி பண்னிட்டீங்களா
இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது
சாப்பாடு எல்லா ரெடி பண்ணியாச்சா
பண்ணிட்டே இருக்கேக்கா நீங்க
ம் போயிட்டே தா இருக்கு இங்கையு குக் பண்ணிக்கிட்டே தா பேசிட்டு இருக்கே வெஜிடபிள் கட் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கே என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
இட்லி தானக்கா ஊத்துறே காலையிலக்கு இட்லி மதியத்துக்கு சாம்பார்
நாங்கெல்லா நைட் மட்டுதா டின்னர்ரு
ஆமா
மேத்தபடி காலையிலல்லா சாப்பாடு பண்றதே ஆஃப்டர்நூன் சாப்பாடு பண்றதே காலைலக்கு யூஸ் பண்ணிக்கிறது
காலையில வச்சுட்டு மதியத்துக்குவோ
ஆமா ஆமா சாப்பாடு அதாவது தோசை ஊத்திப்போ எப்பயு போல
ம் ஹம்
கோதும்ப தோச ஏதாவது நைட்டுக்கு வந்து இட்லி
ஓஹ
எப்பயு வீட்ல தா ஸ்பெஷல்னா என்னைக்குது இருப்ப சப்பாத்தி நான் ஒர்க் பண்றே ஆஹ் நா ஆபிஸ் போயிட்டு அதுவு பண்ண முடியாதா செரின்ட்டு பண் இது பண்றது என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
சமையல்ல தானே காசேங்கிறீங்க
ம் ஆமா
ம் அதா இட்லி தா இன்னைக்கு ஸ்பெஷல் நீங்க சொன்ன மாதிரி தா
ம்
ஆஹ் காலலைக்கு இட்லி வச்சிட்டு
ம்
மதியத்துக்கு சாம்பரு
சேரி சேரி நேத்து
நிலக்கே நேத்து வைக்கலக்கா நேத்துன்னா நேத்து புளி குழம்பு
சேரி சேரி ம் எங்க வீட்ல எப்பயுமே ம் ஃரைடே அஹ் ஃரைடேவு நேத்து வந்து எப்பயுமே சாம்பார் தான் ஆனா ஒரே வேளையில முடிஞ்சிடும் மதியத்துக்கும் அதுவே செய்யரும் காலலிக்கும் செய் ஞ்சி சாப்ட்டுக்கலாம் இதுன்வைங்க காலைய டிஃபன் சாப்ட்டோம்னா தொட்டுக்கு அத வச்சுதான் சாப்டணும் ஏதாவது அரைச்சு அதுவேற ரெடி பண்ணணும்
சாம்பார் இருக்கு மாம்பழம் இருக்குல அது வாயிண்ட்டு வந்து வச்ச நேத்து
சேர் சேரி
அத அப்டியே சைடிஷ்கு வச்சுக்க வேண்டியதான் இங்க பத்து ரூபாக்கா மாம்பழமா மாங்காவாக்கா
மாங்கா பத்து ரூபா தான் இங்கேயுமே மாங்கா
எண்பதுரூபாக்கா
மாம்பழம் வந்து எங்களுக்கு வந்து குட்டி குட்டியா இருக்கும்ல அது வந்து என்ன மாப்பழம்னு ஆ குட்டி குட்டியா இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் நம்ம உள்ளங்கைய அளவுக்கு தான் சிரியா சிறுசா தான் இருக்கும் அந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா அப்பறோம் ஆ நாலு கிலோ நூறூபா
அ
எங்க ஊர்ல ஆனா என்ன அது வாங்கன உனுமே சாப்படணும் உசுறு போய்ரும் ஒரு ரெண்டு நாள் தான் வச்சுருக்க முடியும் அந்த மாரி நம்ம கட் பண்ணி சாப்பட முடியாது ஷேர் பண்ணியும் சாப்ட முடியாது அந்த மாரி
ஐயய்யோ
ம் ஒரு மாம்பழம் எடுத்தம்னா ஒரு மாம்பழம் எடுத்தோம்னா ஒருத்தங்க சாப்படணும் அப்டி
ஒரு ஆளுக்குன்னா ஆ ஆ ஆ ஷேர் பண்ணாத மாரி நம்ம மட்டுமே சாப்டணும்
ஆமா ஆமா ஒரு மாம்பழ எடுத்தோம்னா குட்டியோன்டு தான் இருக்கும் நறைய நறைய இருக்கும் இன்னைக்கு கவுண்ட் நறையா இருக்கும் அதனால நறையா ஒரு கிலோன்னு ஒரு கிலோனால எட்டு மாம்பழம் இருக்கும் அப்ப நம்ம வேஸ்ட் தான் எல்லாரும் சாப்படலாம் இல்ல இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா எல்லாரும் சாப்பல்லாம்
ஆளுக்கு ஒன்னுதான் வரும் ம் ம் ம் ம்
நீங்க என்னது அந்த ஊசியா இருக்குமே அந்த மாம்பழமா
ஆ நம்ம ஒட்டுமாம்பழம் சொல்லுவோம்ல
தெரியலேயே எனக்கு மாம்பழம்ல்லாம் தெரியும் அதுக்கு பேரெல்லாம் தெரியாது
ஆ அப்டியா ஆ ஆ ஒட்டுமாம்பழம் சொல்லுவாங்கள அதுலா இங்க கிலோ எண்பது ரூபா அது அப்டியே கட் பண்ணி வச்சுப்போம்ல ம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ம்
ம் வேற பொரியல்லாம் வைக்கலையா
வைக்கலக்கா டைம் இருக்காது நானும் அதேதான் கிளம்பனோ சாம்பார் வச்சுட்டா ஒருவேல்ல முடியும் ஆ ஆமாக்கா
சேர் சேரி
ஆ
ஒர்க் பண்ணோம்னா நம்ம அது என்ன பண்றது ஒர்க் பண்றதுனால சாப்பாடு என்னமோ கம்மியா பண்ணிட்டு சாப்டுறனும் என்னனா முக்காவாசி குழம்பே வைக்க மாட்டேன் கடையில வாங்கிக்கிறது
இன்னைக்கி என்னோட டேர்ன் அ சாதோ வைக்காம
ம்
ஆ எல்லா கூட இருக்காங்கல்ல வேலை பாக்குறாங்க அவ்ங்க வந்து சாதோ செஞ்சருவாங்க நா வந்து இன்னைக்கி கொழம்பு மட்டு அதனால இன்னைக்கி சாம்பார்
செரி செரி
ம் ம்ம்
நல்லா இருக்குண்ணே ஒருத்தரே வச்சுட்டு இருந்த நல்லா இருக்கு ஒருத்தங்க கை நல்லா இருக்கு ம் ஒருத்தங்கங்கையே சாப்பிட்டா ஆ சேரி சேரி நல்லாதா இருக்கு சண்டை போடாம இருந்தா நல்லா இருக் கு முக்காவாசி நாங்க படிக்கும்போலா சண்டை வந்துரு ஒருத்திக்கு ஒருத்திக்கு சண்ட வந்துரு அதனாலயே ரூம் எடுத்தே தங்க மாட்டோ இருந்தா ஹாஸ்டல் தா ஹாஸ்டல்னா எதுவுமே பிரச்சனை இல்ல அப்டின்ட்டு இருப்போ ஃப்ரெண்டா தா இருப்போ ஆனா ஹாஸ்டல்ல தங்கிருப்போ ரூம் எடுத்துலல்லா தங்குறதில்ல அந்த மாரி
சமைக்க ரொம்ப சண்டை வரும் தானே நீ செய்ரியா நா செய்ரியன்னு சொல்லி
ம்ஹூம் அது என்னதா இருந்தாலு நம்ம பண்ணிட் டு இருக்கும்போது அவங்க சும்மா இருந்தாங்கன்னா கோவம் வந்துரு ஆனா முக்கால்வசிச கம்னு தா இருப்பாங்க நம்ம டேன் வரும்போது ஆனா அவங்க டேன் வரும்போது நம்ம நல்லா ஹெல்ப் பண்ணுவோ எல்லாம் பண்ணுவோ அதெல்லா அவ்ங்களுக்கு தெரியாது
ம்
நெறைய இந்த மாரிலாம் நா இந்த இது பேஃஸ் பண்ணியிருக்கே
அப்டிங்களா சேரி சேரி ஓகேடா அம்பரம்
நெனச்சிட்ட சொல்லுங்க
வேற என்னக்க வேற என்ன சொல்றது ம் இல்லக்கா லீவுக்கு எங்கேயுமே கூட்டிட்டு போகல யாரு
ம்ஹூம் கூட்டிட்டு போமாட்டாங்க நம்மளே நம்மளே எடுத் துக்கான எங் எங் நம்மளே எல்லாரையும் கூட்டிட்டு போயறானுண்ணா பெரியள் ஆயிட்டோ நம்மதான் எல்லாத்தையு கூட்டு போணு ம்
ம் பிளான் போட்டோ
ம்
அது லாஸ்ட்ல சொதப்பிருச்சு தென்காசி போறதா ஐடியா
செரி செரி
ம்
தென்காசி போனா அங்க சுத்தி எல்லாம் போங்க நல்லா இருக்கு திருமலை கோயில் எல்லா போங்க நல்லா இருக்கு ம் ஆமா மழை மேல இருக்கு திருமலை கோயிலு நல்லா இருக்கு
செரிங்க்கா செரிங்க்கா நெக்ஸ்ட் டைம் போற மாரி இருக்கு
ம்ஹூம் அங்கேயே சுத்தி பாக்க நல்லாருக்கு குற்றாலோ ஐந்தருவி நீங்க தெங்காசினா தென்காசி மட்டு போகாதீங்க அத சுத்தி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தா ஒரு நாள் பத்தாது
ஆ
அதனால நீங்க பிளான் பண்ணிக்கோங்க
அ அ அ சரிங்கா நம்ம ந மூன் நாள் வருல சனி ஞாயிறு வெள்ளிக்கெழமையோட சேத்து
ம் ம் எப்டி போவீங்க பஸ்லயா எப்டி
ம் இல்லக்கா டூ இது டிராவல்ஸ் தா எதனா ஒன்னு புக் பண்ணிட்டு ஒரு இருவது பேரு அந்த மாரி செட்டா போறதுதா
அப்படி போனாதா நல்லா இருக்கு எல்லா எடம் பாக்கலா ஐயோ நாங்கலெல்லா போம்போது நாங்கல்லா போம்போது பாருங்களே கரெக்டா மழ பெஞ்சுரு குளிக்க கூடாதுன்றவாங்க குளிக்க தட அப்டின்றுவாங்க
அ
நா போன வாரோல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போனே நல்ல சீசன் டைம் அப்டின் சொல்ட்டு போலான்ட்டு போனோ ஃப்ரெண்டு எல்லாரு சேர்ந்து போனோ ஆபீஸ்ல இருந்து கார் எடுத்துட்டு போனது பாத்தீங்கன்னா இதாயிர்ச்சு வெக்ஸாய்
என்னாச்சு
குளிக்க கூடான்ட்டாங்க அப்புறோ என்ன பண்றது குளிக் கூடான் சொன்னதுக்கப் புறோ வந்தாச்சு ம்
கடுப்பாவு அப்படிதா எங்களுக்கு ஏமாந்து போய்ட்டோ எல்லா ரெடியாயி கடைசில பிளான் கேன்சல்
ம் ம் அப்ப பிளான் கேன்சல் ஆனா கூட பரவால்ல செலவு கெடையாதே இது நம்ம செலவு பண்ணி போயிட்டு ஆ அடுத்து அங்க பக்கத் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓடம் மாரி இருந்தது அதுல குளிஸ்ட்டு வந்தோ குற்றாலத்துல இருந்து தண்ணி போய் அங்க இருக்கு சின்னதா தண்ணி சின்னதா தண்ணி விழுந்தது மா இதுதா குற்றாலத்திலயே இன்னொரு மழ கிட்ட எதோ சின்னதா ஒரு மழ பெஞ்சது தண்ணி விழுறது இருந்தாலு குற்றாலத்துல குளிக்கிற மாதிரி வருமா சரின் ஐந்தறிவு பாத்தா ஐத்தறிவுல தண்ணி விழலன்ட்டாங்க
ம் ஆ
சேரின்ட்டு ஒன்னு பண்ணல சிஸ்டர் ஒரு ரெண்டு நாள் டூர் தா எப்போ புதன் வியாழன் போட்டுருந்தோ
ம் ம் போன வாரத்துல
அவ்வளதா ஆ ரெண்டு வாரத்துக் முன்னாடி போன வாரத்துக்கு முந்துன வாரோ
ஓஹோ
வந்தாச்சு ஆபீஸ்ல இருந்து கூட்டு போட்டனால ஃபிரண் ஆபீஸ்ல இருந்து கூட்டு போனாங்க ஃபேமிலியானா அவ்ளதா திட்டி உட்ருப்பே ஒண்ணுமே நடக்கலன்ட்டு இவங்கள ஒன்னு சொல்ல முடியாதுல்ல ஆபீஸ்ல உள்ளவங்கள இதா இதான்னு எல்லாம் முடிச்சதுக் அப்பந்தா கூட்டு போனாங்க
ம்
அசைன்மெண்ட்லா முடிச்சு சப்மிட் பண்ணதுக் அப்றந்தா தா கூட்டு போனாங்க ஒர்க்கல்லா முடிச் அவுங்க ஒர்க்க முடிச்சுட்டு கூட்டு போனதுக்குள்ள நமக்கு வேல முடிஞ்சி இருக்காங்க அந்த மால தண்ணி வர்ல
ம் ம் ஆமா
என்ன சொல்ல முடியு நம்ம வீடாருந்தா திட்டிட்லா இப்டி கூட்டு போயிருக்கீங்களே அப்டின்ட்டு திட்டிர்லா ம் ம் ம் இங்க ஒன்னுமே சொல்ல முல்ல சேரி நம்ம செலவு பண்ணி போல எல்லா கூட்டு தான போயிருக்காங்கன் அது ஒண்ணுதா மனசுக்கு ஆறுதலா இருந்துது
அது சரி ஆ
சாப்ட்டோ கேட்டதல்லான்னா கேட்டதல்லா சாப்ட்டோ ஆமா வேற ஒன்னு இல்ல ரெண்டு நாளு சுத்தியாச்சு அங்க போனதுல அந்த திருமண கோயில் போனோ அத ஒன்னு தா நல்லா இருந்து பிளஷன்டா இருந்து டூரிஸ்ட் பிளேஸ் போலான் சொல்ட்டு பா தென்காசி
தென்காசி இதா ம் ம்
ம் தென்காசிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ருன் நெனைக்கிறே மல மேல ஆ மல அ நம்ம வண்டி போட்டு போயிடணு
ஆ ஆ ஆ
வண்டிலே பேயிரு
ம்
நல்லாருக்கு
போணு கா அதாலா பாக்கணு எல்லா
போங்க போங்க நல்லா இருக்கு அதா அது பிளான் பண்ணிருக்கீங்கல்ல போயிட்டு வாங்க
ஆமாங் கா
நல்லா இருக்கு நம்ம
ஆ
போனு போனு நெனைச்சிட்டே இருக்ககூடாது திடீர்னு பிளான் பண்ணி பேயிர்ணு
நமக்கு எப் ம் எப்ப பிளான் போட்டாலுமே இப்டிதாங் கா சொதப்பிடுது ம் ஆனா கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா கெளம்பி போய் ரிட்டன் வந்தாச்சுங்க ம்
இப்போ போலா நீங்க
ஆ இல்ல ஆ இப்ப லீவு விடுவாங்கல்ல லீவ் வந்துச்சுன்னாக்கா அதுலதா போலான் சொல்லிருக்காங்க பாப்போ
லீவே இல்லன்னா எல்லாமே ரஷ் ஆயிரு ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துதுன்னா லீவ் டைத்துக்கு போவே கூடாது
ஆ ஆ
எல்லார்மே லீவ் டயம் போய் குமிஞ்சிருவாங்களா அதனாலே நமக்கு பீஸ்ஃபுல்லாவே இருக்காது லீவ் அததா சொல்றே நாங்கல்லா செவ்வா வியா புதன் போனோ சம்மந்தமே இல்லாம
இங்க வேலை பாக்குற இடத்துல விட மாட்டாங்க்கா அதனால லீவு நாள்னா நம்ம அவங்க கிட்ட கேட்க வேணா
ஒரு ரெண்டு நாள் தான கேட்டு போயிர்லா நமக்கு நம்ம ச வேலை பாக்குறதே நல்லா இருந்து சாப்ட்டு இருக்கதா அவுங்க விடமாட்டாங்க என்னயா அப்புற என்ன
ஆமா அப்டிதா போயிட்டு இருக்குது
உம்
சேரிக்கா
அப்புற சிஸ்டர் நீங்கதா சொல்ணு என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சுட்டீங்களா டிகிரி முடிக்கலையா
டிகிரி